ஹலோ
ஹலோ ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்குதாங்க மேடம்
அப்றம் சர்
அப்றங் மேட எல்லா நல்லா இருக்றோ சொல்லுங்க மேடம் ஆ எல்லா போய்ட்டு இருக்குங்க மேடம் கிஸ்மஸ்லா போய்ட்டு இருக்கு என்னங்க மேடம்
உங்க ஃப்ரெண்டு யார் எலக்ரிசன் வேல பண்ணியிருக்காங்கனு சொன்னீயே நீங்க ஏதாச்சு பிஸ்னஸ் போடுற ஐடியா இருக்குங்ளா சொந்தமா ஆமாங்க சார் ஆமாங்க சார் அத பத்திதா
அவுங்களுக்கென்ன மேடம் ஒரு மேடம் அது ஏரியா பொருத்து நீங்க ம மக்கள் எங்க ஜாஸ்தி இருக்குறாங்க அங்க பாத்து ஒரு கட போட்டீங்னா நல்லா போவோ அது ப்ச் ரோட் சைடு தானுங்ளா இல்ல கவுடா நல்ல ஏரியா சாய்ங்காலத் மேல எங்க பேய்கரது கோ அந்த ஏரியாவா வந்து செலக்ட் பண்ணிட் போட்டீங்னா டிஃபன் கட இல்ல நீங்க குடுக்குற அந்த பிரியாணிகட டேஸ்ட் மெயின் என்ன தெரியுங்ளா டேஸ்டு அந்த டேஸ்டு வந்தாப் மொத யாரு வேணாலு வந்துருவ ஆ அத அதெல்லா பாக்க மாட்டாங்க கரெக்ட்டா ஒரு எட சூஸ் பண்ணிக்கோங்க அங்க க்ளியர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கா சூப்பர் ஐடியா கெடைக்குது கொஞ்சமா போட்டு பாருங்க போட்டு பாத்தீங்னா ஒங்களுக்கு ஒரு ஐடியா கெடச்சிரு இப்ப இது எப்டி வரவேற்ப் பு குடுக்குறாங்கன் தெரியல்ல ஒங்ளுக்கு அவுங்களுக் ஐடியா இருக்குங்ளா இப்போ கட வக்குறக்கு ஆகா என்ன கட போட்ற மாரிக்
எங்க ப்ரெண்டு ஒரு அதுதாங் சார் இப்ப பாதீங்னா மொதல அவுங் கிரெடிட் கார்டு வச்சிருந்தேன் அ அது வந்து ச்சிங்க அ ஒ ஓரளவு எல்லாரு இருக்குங்க இப்ப பாத் திங்கனா அவர்கிட்டே வந்து இந்த வெஜ் அ கேட் கேட்டிருப்பாங்க போல இந்த மாதிரி நான்வெஜ் போடலலனு கேட்ருப்பாங்க போல அவங்க வைப் என்னன்னா அவங்க வைஃப் அந்த மாரி அவங்க எல்லா சேர்ந்து பேமிலி மெம்பர்ஸ் சேந்து அ டிபன் கடை போடுவாங்க ஃவைப்புக்கு வச்சு குடுத்திருப்பாங்க பரவாயில்லைங்க ஒய்ஃபுக்கு பேருக்கு வந்து நான்வெஜ் குடுத்தாங்க ஓட்டல் வருது இது சேரி இ அவன் ஒரு நாம வந்து ச போட இருந்தாங்க சேரி இல்ல செரி எப்டி என்னன்னு கேக்றாங்க
அதான் மேடம் நீங்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா ம் மெயின் ரோடு இருக்குனா சந்தக்குள்ளல இருக்கக் கூடாது மெயின் ரோடு ஆ இந்த வண்டிய எல்லா போயிட்டு வர மாரி ஏரியா இருக்கு அப்றோ செகண்டு அது ஒரு ஜங்ஷன் மாரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்
நா எப்டி
ஒர ம் மூணு முக்கு ரோடு நாலு முக்கு அந்த மாரி ஜங்ஷன் இருக்குல்லீங்களா அந்த மாரி ஏரியா தா உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும் ஏரியானா அந்த முன்னாடியே வேண்டாம் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது அடி தள்ளி இருக்கிற மாரி இருந்தா கூட ஓ இது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆ அந்த மாரி செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா கர் சருக்கும்
ஆனா சந்துக்குள்ள
சந்துக்குள்ள
இப்ப நம்ம இருக்கிற ஏரியாலயே போ சரிங்க சார் நம்ம இப்ப இருக்க ஏரியாலயே போட்ட அது பிக்கப் ஆகுமாங்க சார் அது என்ன எப்டி
ஏ ஏரியாக்குள்ள போட்டேன் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாரி ஏ நீ குடியிருக்கிற ஏரியால போட்டா ஓடுமா ஆ அதாம் கொஞ்ச நேரத்துதானே கொஞ்சம் தள்ளி போட்ட தா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹலோ ஏரியாக்குள்ளயே வருவாங னு தெரியாது ஏன்னா ஏரியா பேஸ் பண்ணி எதுவுமே போடக்க கூடாது சில ஒருத்தர் போட்டு லாஸ் ஆயிருக்காரு அதனால அது வந்து அதாவது ஏரியானா அந்த ஏரியால இருந்து முன்னாடி அந்த ரோடு இருக்குங்களா
ச இப்ப அந்த வண்டியில எங்க வாங்களாம் ஒகே சார் இப்ப நம்ம அந்த வைங்க வச்சிருக்காங்க சார் அந்த மாரி வாங்குறதுக்கு
இல்ல இல் நீங்க அந்த ரோட்ல வண்டி போறாங்கள அவங்ககிட்டயே கேட்டு டிங்கனால அவங்க அந்த நம்பர் குடுத்துருவாங்க
அவங்க வாடகைக்கு தா ரெகுலரா இது பண்றாங்க
அதா வாடக டெய்லி நூறு ரூபா நூத் ஐம்பது ரூவா இருநூறுவா அந்த மாரிலா வரும்
ஏ சரிங்க சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு இல்ல இல்லைங்களா சார்
நமக்கு தெரிந்த அளு இல்ல அப்படி செய்ற இடங்கல்லா அ
அப்டிங்களா சார்
அவங்க ஆமாங்க உங்களுக்கு அந்த கட அந்த கட போறக்குங் உங்க கைல வந்துருங்களா
ஆமாங்ச சரி சரி வீட்டுல சும்மா இருக்கு இப்போ செலவுக்கு பணோ தேவ
அப்ப நீங்க தாராளாமே பண்ணலாமே உங்களுக்கு டைம் இருக்கது போட்டு இது பண்றதுக்கு ச
டைம் நம்மளா ஏர் படுத்திக்க வேண்டியதாங் சார் கொஞ்சோ ஒரு ஒரு வாரோ ஒரு மாசோ கஷ்டமா இருக்கு
அதுனால இருந்த ஒரு அ இப்ப நீங்க சாயங்காலோ கட போடுற மாதிரி ஃபைவ் தேர்ட்டிக்கு இருந்து சிக்ஸ் தே அத டைமிங் நல்லா இருக்கு ம்
அப்படியாங்க சார் சர்
ஆ சொல்லுங்க மேடம் வேற
ஆ இ இல்ல இப்போ
ஹலோ